ஆ வளையல் நல்லா இருக்குங்க சாப்பிட்டீங்களா
சாப்ட்டுட்டேங்க இன்னைக்கு ஒரு மாதிரியா ஆயிட்ச்சுங்க ஒடம்பே
ஐயையோ அய்யோ நேத்து எனக் அப் படிதாங்க இருந்துச்சு ஒரு மார் சுகர் ரொம்ப டவுன் ஆயிட்ட மாரியு அப்டியே எனக்கு பேசிய பேச்சே வர்ல ஒரு மாறி டவுன் அப்ப டவுன் ஆய் அந்த இன்னா பண்ணே எங்கிட்ட அந்த கோதும ஒடச்சு வச்சிருக்கே
ம் ம் ம்
அது என்ன பண்ண டக்குன்னு ஒரு ரெண்டு கிளாஸ்சு வச்சுட்டு கொதிக்க வச்சு கஞ்சி காய்ச்சுட்டே
ம் ம்
அப்புறோ கொஞ்ச நேரோ பொறுத்து அது சாப்பட சாப்பட சாப்ட்டு ஒரு ரெண்டு மண் நேர எனக்கு அது முக் கண்ணே முலிக்க வர்லங்க ஒரு மாரி ஆயிச்சு டவுன் ஆயிச்சு ரொம்போ
அது எனக்கு எப்படி இருக்குன்னாங்க நேத்து கொஞ்ச கடைக் போனேன் சொன்னே இல்லலைங்களா ஆ கடைக்கு போயிட்டு வந்தது அது வந்து மே கடைக் போயிட்டு வந்ட்டு அதோட அமைதியாயிட்டு இருந்தேனா பரவால்ல என்ன பண்ண பாத் ரூம்மு எல்லா கழுவுனே அழுக்கா இருக்குன்னு ஆ கழுவிட்டு வீடெல்லா தொடடச்சர்லா அப்படின் சொல்ட்டு வீடெல்லா தொடச்சே
ம்
அது படுத்து எழுந்துருச்சே கொஞ்ச நேரோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரிதா இருந்துதுங்க நெட்டுக்கு மேல கை கால்ல்லா கொடை க்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஜொரோ வர்ற மாரி ஆயிடுச்சு ம் இல்லங்க ஆசிட்லா யூசே பண்றதில்லங்க நானு ஆர்பிக் கூட கொஞ்ச யோசுச்சிதாங்க போடுவே சும்மா ஷேம்பு போட்டே கழிவிட்றதுங்க அழுக்காக்றருக்கு விட்றதில்ல
ஆ ஆ
ஆ ஷேம்பூ போட்டு நல்லா தேய்ச்சி வுட்டுட்டு அ ஆ கழிவிட்டனா பொயிடுதுங்க நம்ம அவ்ளலு அது தேய்ச்சது செட் ஆகலங்க ஒடம்பு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து லோ ஆயிட்டுக்குது போல் இருக்குது
ம்
என்னாங்க பண் றது அது முடில நைடெல்லா தூக்கமே வர்ல
ஆ
ஏங்க நாப்பதே தாண்டிடுச்சி
அதா முப்பது மூனு தாங்க முடிலங்க பாடி
ஆ
இருவத்தெட்டு ரெண்டாது கொழந்த நம்ம சிசேரியனால அத சிசேரியனாலன்னவோ தெர்ல இந்த நார்மலா இருக்றவங்க ஓரளவு கொஞ்ச இங்க வந்தர்றாங்க சிசேரியன்னால என்னவோ அது வயிருல கட் பண்றதுனால பின்னாடி இன்ஜெக்க்ஷன் பண்றதுனால பின்னாடி வந்து ரொம்ப பாதிப்புங்க அது முட்டி வலி இப்பவே வந்து அந்த க தலவலி அடிக்கடி கண் பார்வ மங்கறது எல்லாமே வருதுங்க எங்க அப்பா அதெல்லா இங்க இருந்து அழகா அந்த போர்டு படிக்கிறாருங்க அப்டி அப்டியே படிக்கிறாருங்க இத்தனைக்கு வித்தவுட் கண்ணாடி இல்லாம
ஆ நீங்க வேற காய் எனக்கு வந்து என்னா இப்ப ப்ராப்ளமா இருக்குது தெரியுங்ளா கிட்ட இருக்கிற லெட்ரு தெரிலங்க யார்னா எதனா குடுத்து படின்னா தூரமா வச்சி படிக்க வேண்டியதா இருக்குதுங்க அசிங்கமா
ஆமாங்க அதுதா எங்க அப்பா தூரத்துல இருந்து அப்டியே அந்த போர்டெல்லா படிச்சி கரெக்டார போறாரு நானு கிட்ட போய் அந்த போர்ட் கிட்ட போய் பாக்கற பாக்கற பாக்கற ஒண்ணுமே புரிலங்க அப்டியே ப பிளர்ரா இருக்குது சே எங்க அப்பா இல்ல சொல் றாரு முப்பது வயசு ஆவுல கண்ணு தெர்ல ஆ நானு எழுவத் ரெண்டு வயசு நா எப்டி பாத்து இப்ப ப படிக்கிற பாத்தியான்றாரு ஏப்பா ஓ கண்ணு வேற ஏ கண்டுவார ஒங்க அப்பா அம்மா கொடுத்து சாப்பாடுவேற எங்கப் பா அம்மா குடுத்த சாப்பாடு வேற அது எப்டிப்பா ஏப்பா என்னாப்பான்றது நானு எங் பா ஆனா ரொம்ப ஸ்பீடா நடக்குவாரு செம்ம ஸ்பீடு அவுர் கூட நடக் இருக்க முடியாதுங்க எனக்கு ஆமா
இன்னில இருந்துதாங்க ஹெல்த்தியான சாப்பாடாது கொஞ்ச சாப்லான் சொல்ட்டு இன்னிக்கு கம்பு தோச செஞ்சேங்க
ம் ம் ம் ம் சூப்பருங்க மாவுள கரச்சி வச்சிட்டு அப்டி தோச ஊத்திர்வீங்ளா ஆ
கம்பயே ஊற வச்சி கம்பயு அரிசியு போட்டு அரச்சிட்டே உளுந்து போட்டு நம்ம தோசமாவு அரக்கிறோ இல்லைங்களா அந்த மாதிரி அரச்சி நேத் து வெச்ட்டே புளிக்க வெச்ட்டே ஆ இன்னிக்கு வந்து கால்ல தோச ஊத்தி சாம்பார் குடுத்தனுப்ச்டே ஏனா கம்பு வந்து புளிச்சதுனா இந்த ஆ நல்லா இருந்துச்சுங்க கம்பு புளிச்சதுனாதாங்க அதுல இருக்கற இரும்பு சத்து வந்து நமக்கு கிடைக்குதுங்களாங்க
அப்டிங்களா இதே வந்து என்ன பண்ண நா என்ன பண்ணுவேன்னா கம்பு ஊர் வச்சிருவேன் நைட்டு ஆமா கூல் காய்ச்சிருவேன் சூப்பரா இருக்கும் இங்க க கம்பு கஞ்சினா ரொம்ப புடிக்கும்
புடிக்குங்க எனக்கு தா ரொம்ப அது வந்து ஆ எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா வீட்ல
ம் ம் ம் கம்ப இல்லைங்க எங்க வீட்டுல வந்து கம்பன்ன ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டுருவாங்க எங்க வீட்டுக்கு கம்பு கஞ்சி செய்ய வின்வாங்க
ஆ ஆ இல்ல இவங்க வந்து சாப்புட மாட்டாங்க அதனால தோ ச அவங்க சாப்பிடற ஃபார்மேட்லே நம்ம ஊத்தி கொடுத் துரலா அப்டின்னு சொல்லிட்டு ம் ம் தோசையா ஊத்தி குடுத்துட்டேன்
ம்
ஆ நைட்டுக்கு அதுலயே வெங்காயோ தாளிச்சு கொட்டி ஆ தாளிச்ச தோச மாதிரி ஊத்தி குத்துடலா இல்ல குழி பணையார மாதிரி ஊத்தி குத்துலா ஆ அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ம்ச் கொஞ்சோ ஹெல்த்தியாவது கொடுக்கலாங்க நம்மளாது ம் ம் நம்மள நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நம்ம இந்த அளவுக்காவது டிராாவல் ஆகுறோம் நம்ம பிள்ளைங்க எவ்ளோ தூரத்துக்கு வருவாங்கன்னு
அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பேற பசங்க எல்லா யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம
இல்ங்க அப்ப பழைய ஃபுட்டு் மறுபடியு இல்லங்க அப்ப பழைய ஃபுட்டு் திரும்பி திரும்பிடும்ன்னு நினைக்கிறேன் ம்
அப்டின்றிங்களா
வந்துரும் கண்டிப்பா வந்துரும்
இல்லங்க நெறையா அழிவுங்க நெறை யா அழிஞ்சிருச்சுங்க இப்ப வந்து என்னன்னா இப்ப நோய்வாய் அதிகமா படும்போது இந்த கொரோனா டைம்ல எல்லா வந்து நெறையா நோய் வாய் படும் போது வந்து அப்பதான் வந்து அது அந்த அந்த சித்த மருத்துவத்த வந்து நாடு நாங்க மக்கள்
ஆமா
மருத்துவத்துல வந்து அந்த கஷாயத்தை குடிக்கும்பது தான் அறுது அப்ப வந்து அந்த பழைய மெத்தட் என்னாச்சு மறு எப்டியு நம்மளுக்கு அது உதவி செஞ்சுச்சு பழைய மேத்தெடு ஆ
எனக்கு கொரோனால ஆ எங்களுக்கு கொரோனா மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க எதிர் வீட்லயு கொரோனா பக்கத்து வீட்லயு கொரோனா நாங்க நடுல இருக்குறோங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அப்ப வந்து ஒரு சித்தா டாக்டர் ஒருத்தங்க இருக் காங்க ஒரு தெரிஞ்ச பொ பாப்பா அவங்க வந்து அவங்க நர்ஸ் சொல்ற மாத்திரை வாங்கி நீங்க சாப்பிட்டு நீங்க வீட்லயே இருந்திருங்க அப்டின்னு சொ சொன்னாங்க போகாதீங்க டெஸ்ட்டுக்கெல்லா போகாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆ
ங்க நெறையா இரந்துட்டாங்க ஹா்பிட்டல்க்கு போற ஹா்பிட்டல்க்கு போறண்டு யோசிக்குற அந்த டைம் வீட்டிலியே வந்து ஃபஸ்ட் எயிட் பண்ணிக்கின்னு கஷாயம் குடிச்சுக்கிட்டு நல்ல சா ஹெல்தி சாப்பாடு சாப்பி இருக்கிறவங்க ஓரளவு கொஞ்சோ செட்டில் ஆயி
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அவங்க வந்து வந்து அவ வந்து பவளபஷ்பம்னு ஒண்ணு சொன்னாங்க
ம்
பவளபஷ்பம் சங்குபஷ்பம் அப்புறோ வந்து இதுங்க அது அது கலந்து சாப்புறதுக்கு வந்து ஒரு பொடி ஒண்ணுங்க அது பேரு மறந்துடுச்சு அத வாங்கிட்டு வந்து அந்த சங்கு பஸ் சும்மும் பவள பஷ்பமும் சும்மா ஒரு பிஞ்சு பி்ஞ்சு தாங்க எடுக்கணு அந்த பவள பஷ்பம் வந்து இவ்வுளுண்டு தாங்க இருக்குது ஆ ஒரு அஞ்சு கிராம் அளவுதா இருக்கு அது நானூத்தி சில்லறையே ஐநூத்தி சில் சில்லரறையேங்க அது நார்மலா கோல்டு் ஆச்சுன்னா கூட இப்ப சாப்பிடனா கூட சரியாயிடுது அது ஆ அந்த தேன்ல கலந்து ஆமாங்க நார்மலா கோல்டு் ஆச்சுன்னா கூட கோல்டு பபீவர் வர்ற மாதிரி இருந்துச்சுனாங்க ரொம்ப நாளைக்கு அது கண்டின்னுயு பண்ணிணு இருந்தேங்க நானு கோல்டு ஆகற மாறி இருச்சுனாவே அத சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களே கோல்டே ஆகாதுங்க
ஆனா எங்க அக்கா கூட அடிக் அடிக்கு இரும்பல் வந்து ஆ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இருமல் வந்துச்சுனா எங்க அக்கா எங்க அக்கா அத சொல்லுவா இருமல் வந்து ச்சுனா நீ எதுன்னா சிறப்போ அத எல்லா எதுவுமே எடுக்காத மாத்திர எல்லா தேனை மட்டு தேன் நல்ல தேன் நல்லா தேன் மட்டு வாங்கி வச்சுக்கு மலை மேல போயிட்டு ஏதுனா தேன் மட்டு வாங்கி வச்சுக்கணு ஏன்னா பெப்பரா மட்டு நசுக்கி அதுல போட்டுட்டு ஒரு நக்கு நக்கிடு உள்ளங் கையில ஊத்தி அது ஒரு ஒரு மணி நேரத்துல உனக்கு எவ்வளோ க்யூர் ஆகுதுன்னு மட்டு பாத்துக்கோ சூப்பரா கேக்கு அது பசங்களுக்கு அதுதா பண்ணே உடனே பண்ணிடு வாங் கா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வா ஆ தேன் ஊத்திகே கொஞ்சே டக்குன்னு அந்த பெப்பர்லா நசுக்கி போட்டு டக்கு னு ஒரு ஒரு குரே டாப் குடுத்துரவா வாயில குழந்தைங்களுக்
ம் நாங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆ எனக்கு இருப் ம்பல் வந்த போது என்ன சொன்னனா அந்த பாப்பா ஆடாதோட மனப்பாக இருக்கு இல்லலைங்களா ஆடாதோடா மனப்பாகன்னு விக்குதுங்க ஆடாதோடா இலை இருக் இல்லைங்குளா ஆடு தொடாயல அந்த மனப்பாகு விக்குது அதை வாங்கினு வந்து ஒரு மூடி போட்டுட்டு சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களே எப்புடி பட்ட லங்கா கரஸ்சு சளியு கரைஞ்சு வெளிய போயிடுதுங்க
ஓ ஹோ ஆடாதோடாவா
ஆடாதோட மனப்பாகு
ம் ம் ம்
ம் மனப்பாகுன்னு சொல்லிட்டு ஆமாங்க அது அது அத எல்லா குடிச்சுதாங்க கொரோனா காலத்துல எங்களை நாங்க சேவ் பண்ணிக்கிட்டோ
அப்புடி தாங்க நா எங்க டாக்டர் ஒருத்தரு அப்போல்லோல எங்க மூத்தாரு டாக்டாரு அவரு என்ன சொன்னாரு டேப்லெட்ல எதுவுமே சொல்ல அவரு கூட ஒண்ணு இல்ல எலுமிச்ச தூள் எடுத்துக்க சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சா இருக்குங்களா அது நாலா கட் பண்ணி ட்டு சுடுதண்ணியில போட்டுருனுமா கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு மஞ்சத்தூளு மிளகு பட்டா ஒன்னு இத மட் ட்டு கொதிக்க வச்சு மூணு வேலை கரெக்டா சாப்புட்டு டு அதுக்கு அப்புறே ஒரு ஒரு டே ஹண்ட்ரட் எம் எல்லு சாப்புட்டு டு ஒரு ஹண்ட்ரட் எம் எல் நைட்டு ஒரு ஹண்ட்ரட் எம் எல் இப்புடியே குடிச்சு வந்த நெஜமா நீங்க சொன்னா சொன்ன ஒரு வருஷ எங்களுக்கு இரும்பல் பக்கமே நாங்க போகாது இரும்பல் ஹாக்கான்னு கூட இரும்பலைங்க நாங்க
இப்ப கூட தாங்க அந்த கிராம்பு தண்ணி சொல்றாங்க பாருங்க சுகாரு பிபி எது இருந்தாலு சரிங்களாங்க நைட்டு ஓ வெது வெதுன்னு தண்ணி எடுத்துக்கணுங்ளா
ஆ
வெது வெதுன்னு தண்ணியில வந்து அஞ்சு கிராம்பு போட்டு வச்சிருனுங்களா மூடி வெச்சிடனு
ம்
ஆ காலைல வந்து சாப்ட்டக்கப்புறோ
ம்
அந்த கிராம்பு தண்ணி குடிக்கணுங்களா
ஆமா அததா சொல்றாங்க அந்த கிராம்பு தண்ணி வந்து வெள்ளை அணுக்கள் இருக்குங்ல ஒடம்புல நோய் எதிர்ப் எதிர்ப்புசக்தி கொண்டு வருல்ல அத வந்து இன்கிரீஸ் மெட்பாலிசம் இன்கிஸ் பண்ணுனு சொல்லுவாங்க அத
அது மெட்டபாலிசம் இன்கிரீஸ் பண்றத விட நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுதுங்களா நெறைய
ஆமா இன்னொன்னு வந்து கல்லீரல் அந்த நெறைய பேருக்கு மஞ்சக்காமால வந்து கல்லீரல் வந்து ரொம்ப க இதவா இருக் க்கு ரொம்ப எழுந்து நடக்க முடியா சுறுசுறுப்பா இல்லாததுக்கு ஒரு மாரி ரொம்ப டயாடா இருப் பாங்க அத கம்பல்சரி எடுக்க சொல்றாங்க நீங்க அது குடிச் குடிச்சிட்டு வந்தாவே நல்லதுதா கிராம்பு தண்ணி ஊற வெச்சது பட்ட பட்ட வந்து தேவயில்லாத கொழுப்பு எல்லா வந்து அப்டியே உள்ள கரையுதா இதெல்லா வந்து வந்து நம்ம வந்து அத தேடி அத கொண்டு வர்றது இல்ல இந்த கருவேப்பிள்ளையில இருக்ற அயன் சக்தியு முருங்கக்கீரையில இருக்கிற அயன் சக்தி முடி வளர்த்தி இருக்குமா எவ்ளோ எப்டியா பட்டவங்க சி எம் சி ஒரு நாள் ஹா்பிட்டல் போய் ஒட்காந்துனுகிறே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சி வயசு பொண்ணு தாம்மா
ம்
மண்டையில சுத்தமா முடியில்ல வழுக்க அப்டியே ஒரு மாரி அவளோட பாடி ஷேப்பே வேற மாரி இருந்துச்சி என்ன வியாதியாக்கு ஒரே எனக்கு என்னது கேன்சரா இருக்குனு நா நெனச்சிட்டு இருந்தே இவர். கிட்ட சொல்லித என்னமோ கேன்சர் பேஷண்டா போலக்கீதுங்கன்னா இல்ல
ம்
ப்ளட் லெவல் ஒடம்புல சுத்தமா இல்லாதவங்க ப்ளட் லெவல் இன் இன்கிரிஸ் ஆனாதவங்க அயன் சக்தி சுத்தமா ஒடம்புல இன்றது அது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லாதவங்களுக்கு தா அந்த மாரி ப்ராப்ளம் வரு அண் நெக்ஸ்ட் நெஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேன்சர்ங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது காட்டுங்ளா அது தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட் காட்டுங்ளா இதெல்லா க கம்மியா இருகோன்று ரத்தோ கம்மியாடுமா அதுக்கப்பறௌ தா ஃபோர்த் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் ஃபிஃப்த் ஸ்டேஜின்னு சொல்றோ இல்லைங்லா கேன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முடி முடி உந்துது உதிர்ந்துட்டு அந்த மண்ட இந்த மாரி ஆயிட்ட பிறகு தா வந்து
ம்
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிளட்ல வந்து கலக்க ஆரம்பிக்குங்களா இந்த அ என்னது அது அந்த பிளட் கேன்சர் கேன்சர் அதுக்கப்றோ இதுலயு வந்து நெறைய கேன்சர் சர் இருக்குதுங்க கண்ணுல கேன்சர் வருதுங்ளா கண்ல அந்த கருவிழில கேன்சர் கண்ல கேன் ன்சரு பிரெயின் டயூமரு ஹார்ட்ல கேன்சர் லிவர் கேன்சர் அந்த இளையராஜா பொண்ணுல்லா லிவர் கேன்சர்ல தானே எறந்துச்சி
ஆமா ஆமா ஆமா
இத்தனைக்கு அவுங்ககிட்ட பணோ இல்லயாப்பா இவ்ளோ
காப்பாத்த முடியாதுங்க
காப்பாத்த முடியாது எவ்ளோ வியாதியோ வந் ட்டாலு வந்து ஒன்னுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ம் நன்றி தோழி அடுத் அடுத்த இணைப்புல நா இணைகிறே தோழி நன்றி
ஒகே பாய்
பாய்